ம் கேக்குதுடா
நல்லா இருக்கீங்ளாக்கா
ம் நல்லாருக்கே நீ நல்லாருக்கியா
ஆ நா நல்லா இருக்கங்க்கா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்கடா
ம் சாப்ட்டீங்ளாக்கா
ம் சாப்ட்டாச்சுடா எங்கியாச்சு போனியடா இன்னைக்கு ஸ்பெஷல் எது இல்லடா எதுவு அதா மார்னிங் தா இட்லி செஞ்சே
ம் ம்
மத்தியானத்துக்கு தயிர் சாதோ
ம் ம்
அது ஸ்பெஷல்லா எது இல்லடா சண்டே தா
ம் ஆ எல்லாரு வீட்லியு சண்டேதாங்க்கா
ம் உங்க வீட்ல
எங்க வீட்லியு சண்டே தா ஸ்பெஷலு இன்னக்கி இன்னக்கி வந்து தயிர் சாதோ சாப்ட்டே மதியோ
ஓகே
ஆ அதாங்க்கா தயிர் சாதோ உருளக்கெழங்கு பொரியல்க்கா ம் விங் அ எல்லாரு பட்த் தூங்கின்னு இருக்கறாங்க ரெஸ்ட் எத்துண்ணு க்காங்க சும்மாதா இருக்காங்க இப்ப அப்றோ என்னக்கா வெளில எங்கனா போனீங்ளா
வெளில எங்க அதாண்டா ஒரு நாள் போனோ வெட்டிங் டேக்கு தாண்டா போணு
ம் ம்
ஒரு நாள் டி மார்ட் போனோ வெட்டிங் டேக்கு பீச்சுக் போனோ
ம்
அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ட்டு வந்தோ ஹஸ்பண்ட்டு பாப்பா நானு மூணு பேரு போயிட்டு அங்கேயே இருந்துட்டு மார்னிங் ஒரு த்ரீ ஓ க்ளாக் போயிட்டு அங்கேயே நல்லா என்ஜாய் பண்ட்டு அப்ப நைட்டுக்கு ஒரு சிக்ஸ் தேட்டிக்கு வந்ட்டு அதுக்கப்றமா வந்து சாப்டுட்டு தூங்கிட்டோ
ம் நல்லா அப்பன்னைக்கு ஜாலியா இருந்து இருப்பீங்கல்ல
அன்னைக்கு நல்லா ஜாலியா இருந்தோ ஆனா என்னன்னா சம்மரு
ஆ சம்மர் டைம்மா வெயில் அதிகமாயிர்ச்சு
அதுக்கு பாப்பாக்கு தா அவுளுக்கு தா ஒரு மாரி ஆயிச்சு ஸ்கின்னெலா அலர்ஜி மா ரி ஆயிச்சு
ஆமா வெயில்ல போனா அப்படிதா இருக்கு கொழந்தைங்களுக்கு அப்டி செவ செவன்னு செவந்து போயிடு
ஆமா ஒண்ணுமே முடிலியா அவுளுக்கு அப்றோ அந்த பாடி லோஷன்னு அது அவ்ளுக்கு சு கிரீமு அதெல்லா வாங்கி டாக்ட்ரு கிட்ட போயிட்டு கன்சல் பண்ணிட்டு அதுக்கப்றோ அதெல்லா பேஸ் பண்ணு இப்ப கொஞ்சோ பரவால்ல
ம் நா கூட இப்ப ரீசண்டா ஆ ரீசெண்டா போனோங்க்கா பீச் போனே மேரி நா போன ஃப்ரெண்ட்ஸோட தா போன
ஓகே
ஆ ஜாலியா இருந்துச்சு அதுவு சண்டே போயிட்டோ சண்டே ஈவ்னிங்கா இப்ப வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஆ கிளைமேட்டு சூப் ப்பரா இருந்துச்சு அப்டியே சாப்டுட்டு அங்கயே நல்லா சுத்தி பாத்துத்தட்டு அணில ரொம்ப நேரோ ஒரு டூ அவர்ஸ் தண்ணிலயே இருந்துருப்போ அன்னிக்கு ஏற ஏதோ பவுர்நமியா அந்த மாரி கிட்ட ஏதோ போய்ட்டோ அடுத் த்த நாள் பௌர்ணமி அந்த மாரி அதல்லெல்லா ஃபாஸ்ட்டா வெச்சுருந்துச்சு சூப்பரா இருந்து ச்சுப்பா வேற மாரி ஜாலியா இருந்துச்சு
ம் அ அதா அந்த அது ஈவ்னிங் டைம்ல போனா நல்லாருக்கு வெயில் இல்லையா
ஆ ஆமாங்க்கா
வெயில் இல்லையங்கட்டி நல்லா என்ஜாய் பண்ணலா நல்லா
ம் ஆமா நாங்க அதுவு ஆறு மணிக்கு மேலதா போனோமா அப்போ அது சூப்பரா இருந்துச்சு அப்றோ அந்த லைட்ஸ்ல்லா வேற சூப்பரா இருந்துச்சுக்கா
ஆமா ஆமா ஏன்னா நைட்ல வந்து சுத்தி லைட்டாவே இருக்கு இல்லயா
ம் ஆமாங்க்கா
அதனால பாக்கறதுக்கு நல்லா அழ அழகாக இருக்கு
ம் ஆமா சூப்பரா இருந்துச்சு வியு ல்லா சூப்பரா இருந்துச்சுகா நெறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லா எடுத்துட்டு ஆனா ஒன்னு கண்டுபுடிகர்தா கொஞ்சோ ஆ பாத்துருக்கங்க்கா சூப்பரா இருந்ச்சு அந்த பேம்புல தான பண்ணி வெச்சுருந்தாங்க அதெல்லா
ஆ ஆமா ஆமாண்டா
ம் சூப்பரா இருக்கு அதல்லா
ம் நாங்க அங்க போட்டோ எடுக்கல இதுக்கு முன்னாடியே வந்துட்டோ அ மெயின்ல இருக்கோம்லயா அந்த அந்த என்ட்ரன்ஸ்லயே அந்த சைடுல போயிட்டோ கடைங்கள்ளா இருக்குல்லயா
ஆ ஆமா ஆமா
அந்த சைடுல போய்ட்டோ நாங்க அந்த சமாதியெல்லா கட்டி வெச்சிருந்தாங்க இல்லயா
ஆ ஆமா ஆமாக்கா
அங்க அந்த சைடுல போய்ட்டோ
ம்
அதனால அந்த பக்கோ நாங்க வரல பாப்பா தூக்கிட்டே இந்த மணல்ல நட நடக்க முடிலியா
ம் ஆமா அது அத்தா பெரிய டாஸ்கே அந்த மண்ணல நடக்கரதே அது செப்பல் வேற கையில தூக்கிகினு
ஆமா
நடந்து போயின்னு வந்தோ நாங்க
இதெல்லா இதுவகுது வேற அந்த மண்ணெல்லா குட்டி குட்டியா இருக்குல்லயா ரொம்ப சாஃப்ட்டா அது வந்து ஒட்டிக்குது ஈரத்துல
ஆமா ஆமா அதுவே அது அது வேற வீட்டுக்கு அப்டியே கேரி பன்னின் போற மாரி இருக்கு பேண்ட்டல ஒட்டின்னு
அது என்ன பண்ணுனா ட்ரெஸ்ஸு காயக்காய அதுவே உளுந்துடுண்டா
ஆ ஆமாக்கா அது இருந்தாலு கொஞ்சோ வந்து மண்ணு அப்டே தா இருக்கு போய் தொயிச்சா அவ்ளோ அழுக்கு வருது
ஆமாம்மா அது ஒரு வாட்டி தண்ணீல அலசிட்டு அப்பறமா ஊற வச்சு இது பண்ணணு
ம்
ம்
அப்பறோ இதுக்கப்பறோ எங்கன்னா போலான் பிளான்ல இருக்கீங்களாக்கா
எங்க பா இருக்கப்பறோ எங்கயூ போல இதுக்கப்பறோ இனிமே தா போணுனுன்ருக்கோ
ம் பிளான் பண்ணண்டு பண்றீங்க இப்பதா இனிமேல்
ஆமாவாண்டா என்னா பண்றது
ம்
நீ எங்கயாச்சு போலான் பிளான் பண்றயா
ஆ இப்பாத்தைக்கு பிளான் எதுவு இல்ல
ம் எ
இன்னு கொஞ்ச நாள் ஆயிருச்சு ஓ சேர் ஆ சேர் ஓகே பிளான் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கு
ஊட்டிக்கு போயிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு ட்ரிப் போணுன்னா ரொம்ப ஆச லாங் ட்ரிப் போணு ஆச
ம்
ஆ என்ஜாய் பண்ணோ தேயிலை தோட்டல்லா இருக்குல்லயா மலை மலைச்சரிவு பகுதியில அ நல்லா என்ஜாய் பண்ட்டு வரனு ரொம்ப ஆச
ஆ போயிட்டு வாங்க பிளான் பண்ணுங்க ஒரு நாளு சண்டே லீவ்வுலா இருக்குல்ல அப்பலா போய்ட்டு வாங்க ஜாலியா இருக்கு அப்பதா
ஒன் வீக்கு ஆ ஒரு டூ டேஸ் போயிட்டு
ம் என்னடா
அது ஒரு டூ டேஸ் மேல ஆகு
ஆ ஆமாக்கா
ம் அதனாலதா
ம் போயிட்டு அங்கயே கொஞ்ச ஸ்பெண்ட் பண்ணீட்டு
ம் அப்பறோ ரெஸ்ட் எடுக்கணு
ம் ஆமா
டிராவல் பண்றது டயடாகு இல்லயா
ம் ஆமாக்கா அங்க போய் என்ஜாய் பண்றதோட இந்த ட்ராவலிங் டயர்ட் தா அதிகமா இருக்குமே
ம்
நாங்க கூட இந்த மாரி வெளில எங்கன்னா கேரளா அந்த மாரிலா போவோ நாங்க போயிட்டு வந்தா அ நெக்ஸ்ட்டே ஃபுல்லா தூங்கின்னே தா இருப்போமே
ம் ம்
அவ்வளோ டயர்டாயிடு அனா அங்க போய் சும்மா விளையாடின்ட்டு ஜாலியாதா இருப்போமே அதுக்கே அவ்ளோ டயர்டாயிடு
ம் ம்
ம் வெயில் டைம்லா போயிட்டா அவ்ளோதா
ம்
நீங்க வெயில் டைம்லா போயிருக்கீங்களா வெளில அதா
போறப்போ டயர்டா ஆயிருவேன்டா அதனால போ மாட்டே நானு மோஸ்ட்லி எங்கேயு வெயில போறன்தே இல்ல
ம்
ஆ அதா
ஆமா இப்போ இ ம் சம்மர் கூட முடிஞ்சிச்சு ஆனா அந்த வெயில்தா முடிய மாட்டேது
இ இப்ப கொஞ்ச வெயில் கொஞ்ச பரவாயில்லன்ற மாரிதா இருக்கு
ஆமான்டா
ம் சம்மர் டைம்லதா ரொம்ப முடியல
ம்
ம் நாங்கனே பரவாயில்ல நீங்க பாப்ப எல்லா வெச்சுன்னு எப்டிதா இருக்கீங்களோ வெயில்லலா வாய்கடா வேற
பாப்பாக்கு ஏசி இருக்கு பாப்பா ஏசியில இருக்கு ம் நாங்கதா செட் ஆகாது எனக்கு கொஞ்ச குளிரு ஒரு மாரி ஏசி
ம் இருந்தாளுக்கு பாப்பாவுக்காக போட்ருவீங்களா
ம் என்னடா
இ இருந்தாலு பாப்பாவுக்காக ஏசி போட்டு இருப்பீங்களா அப்டின்னு
ஆ போட்டு இருக்கே அவ தூங்குற டைம்ல பேடுவா அப்டி இல்லன்னா எந்திரிச்சு வெளையாடறானா அந்த டைம்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு அதுப்புறமா நைட் ட்ல ஓடு நைட்ல ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் ஓடு
அ
ஏன்னா பாப்பா தூங்க மாட்டாக என்ன டி அனல் வீசுதா அனல் வீசுனா தாங்கு மாட்றா பாப்பா சுத்தமா
ம் ஆமா ரொம்ப ஜாஸ் தியா இருக்கு நம்மளாளே தாங்க முடில
ம் அதுதா பிரச்சனையே
என்ன எந்த டாய்ஸ்கா எந்த டாய்ஸ்கா பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கு
பாப்பாக்கா அவளுக்கு என்ன பிடிக்குனா இந்த டாய்ஸ்லனா டால் இருக்குல்லயா
ம் ம்
அவளுக்கு அந்த மாரிந்தா புடிக்கு
ம் இந்த கேள் பேபிக்கு எல்லாமே அந்த மாரிதா பிடிக்குமே
ம் கு
பசங்க தா இந்த காரு பைக்கு அந்த மாரி வெச்சு ஒட்டிட்டு இருப்பாங்க குட்டி ப
ஆமா ஆமா இந்த கொழந்தையில என்ன பண்ணானா ஒரு குட்டி கார் வந்து கொடுத்தாரு அவர் அப்பா
ம்
அவங்க அப்பா கார வாங்கி கொடுத்த ஒடனே என்ன பண்ணா அந்த கார் புச்சுட்டே வெளையாடுவா அத அத வச்சுட்டே கையில ஓட்டிட்டே இருப்பாரு முட்டி போட்டுட்டு
ம்
அப்டி ஊட்டினே நல்லா அததுல்லா ஸ்வைங்னு ஸ்பீடா போவாங்க மேடம்
ஆமா ஸ்லோவாலா போக மாட்டாங்க
அ இப்ப என்ன பண்ணுறேன்னா வேறு நடக்க ஆரம்பிச்சட்டுருந்தாங் காட்டியு ஸ்டெப்ஸ் ஏறிறா படியெல்லா போயிட்டு ஏறி ஏறி ஆளுல்லனா தெறந்து விட்டா போது வெளிய ஓடிட்றா
ம் அதெல்லா கரெக்டா பாத்துக்கோங்க அக்கா கதவு லாக் பண்ணியே வைங்க பரவால்ல
அதுதா கடவு லாக் பண்ணி தாண்டா வைச்சுறுக்குறே நானு
ம் சேரிங்க்கா சேரி பத்திரமா பாத்துக்கங்க பாப்பாவ
ம் சேரிடா பாய்டா ம் பாய்டா ம் பாய்டா
ம்